ஹலோ ஆ செ இந்தா நா சும்மா பம் உக்காண்டுருக்கக
ஆ எங்கயும் போலீங்களா லீவ்ல
ஆஹா எங்கயௌ போல ஒரு மாசோ லீவ்வுட்ருக்காங்க எங்கயுமே போல
அப்டிங்ளா ரொம்ப நாய்ஸா இருக்கு எதோ ஊர்ல இருக்கீங்களா இல்லியா
இல்லல்ல வீட் வீட்ல தா இருக்குறே தங்கச்சி இங்க இருக்குறாங்க.
ஓகே ஓகே சரி லீவ்ல எங்கயும் போயிருப்பீங்க அப்டின் நெனச்சே
இல்லல்ல பாலக்காடு மட்டு போயிட்டிருந்தோ எங்க பாட்டி அம்மம்மா வீட்டுக் போயிட்டிருந்தோ ஆ நல்லாருக்குது
ஓகே ஓகே நாங்க அங்கலாம் ‌போனதில்ல ம் எப்டி நல்லாருக்குங்ளா சூப்பரா இருக்கா
ஆ பஸ் ட்ராவல்லா சூப்பரா இருக்கும்.
ஓ எத்தன மணி நேரோ ட்ராவ்லிங் உங்ளுக்கு
நமக்கு ஒன்றம்மண்நே ட்ராவலு உக்கடத்துலந்து நம்ம பழக்களவ் போறக்கு
ஓ பரவால்ல நல்லா நல்லா இருக்கோல்ல அங்கல்லா
ஆ ட்ரெய்ன் ட்ராவலு நல்லாருக் சூப்பரா இருக்கு ட்ரெயின்
ம் ம் ம் ம் ம் எல்லா ஐய்ட்டோ நல்லா கேடைக்கு அங்கஸ் சாப்புடத் துகிற நல்லாருக்குங்ளா கொஞ்சொ ஆனா பட் அரிஸ் அரசில்லாங்க நம்புல்து மாரி இருக்காது
அ ஹ நம்மளோடது மாரி இருக்காது அங்க வந்து மட்டரீன்னு சொல்லுவாங்க ரெட் கலர்லருக்கூ அந்த ரேஷன் அரிசிங்குட அந்த மாரிதாயிருக்கூ ஆ அது ரொம்ப நேர வேவ வெக்கணு ம் இத்தனூண்டு சாப்ட்டாலே வயிறு ஃபுல்லாயிடு
நா ட்ரை பண்ணிருக்கே அது எங்ளுக்கு புடிக்ல அது ஒரு மாதிரியாருக்கு பட் நா ஹெல் தின் சொல்வாங்கல்லது
ஆமாமா அது எல்திதா
அதுல புட்டுலாம் கூட செய்வாங்க ல்லியா ம் ம் செர் செரி நாங்களூ போணூந்தா நெனைக்கிறோ அந்த சைடு கேரளா சைடுலா பட்டு எங்ளுக்கு சான்ஸஸ் இல்ல எங்ளுக்கு யாரூ அந்த சைடு இல்ல ட்ராவலிங் எங்களுக்கு டிராவலிங் கொஞ்சோ லாங்னா ஒ ஒத் ஒத்துக்காது அந்த டிராவலிங் ப்ராப்ளம் இருக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கு அத ட்ரெயின்னா இப்ப புக் பண்ணிட்டு போகணோ அது இப்ப எப்பன்னு சொல்ல முடியாது லீவ்லா விட்டாதா போகணு பசங் பசங்களுக்கு பட் இப்ப ரொம்ப வெயிலா இருக் கா டிராவலிங் கொஞ்சோ பயமா இருக்கா அதனால எங்கேயு நான் போல உம் உம் கார்ல போலனா கார்லயு எங்களுக்கு செட் ஆகாது எனக்கு வாமிட் வரு அந்த மோஷன் சிக்னஸ் இருக்கறதுனால ட்ரெயின்ல இங்கிருந்து நாங்க இப்ப நம்ப தமிழ்நாட்டுக்கு பே அப்டில்லா போ இப்போ சென்னையில இருந்து போணும் அப்படின்னா எவ்வளோ நேரோ ஆகூ
இங்கருந்து சென்னை போனோம்னா முன்னூத்தித்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆகுது சென்னைக்கு நைட்டு ஒரு பத்து மணிக்கு சனிங்கன்னா காலையில ஒரு ஆறு மணில எறக்கி விட்ருவாங்க
ஓ ஆமாம்மா நம்ப நைட்டு போனதா நல்லா இருக்கும்ல டிராவலிங் எப்பவுமே நம்ம தூங்கிட்டே கூட போயிட்லா
உ நைட் டிரவல் தா கரெக்டா இருக்கு ஆஹ்
உம்
நை
ஓகே ஃப்ரீ டைம்ல ஆ ஆ ஆ ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க
நா ஃப்ரீ டைம்ல ஃப்ரெண்டுங்கூட அப்டியே எங்கேயாச்சு வெளில போறது அப்டியே எதோ ஒன்னு இது பண்ணிட்டு இருக்கிறே
ம் பிஸ்னஸ் ஐடியாலெல்லா எதுவு உங்களுக்கெல்லா இல்லை
பிசனஸ் ஐடியா எது இல்ல இப்ப நா ஆஹ் பிசினஸ் ஐடியாலா எது இல்ல இப்ப நா எதோ பார்ட் டைமா எதோ ஜாம் ஜாபுக்கு எதோ போலான் இருக்கிறே
ஓ ஓகே ஓகே ஆமா ஆமா நெறைய ஜாப் எல்லா இருக் க்கு
உம் இதுக் தானே எந் ஜாபு கிடை மாட்டிக்குது
இல்ல பார் டைமா உங்களுக்கு கெடைக்கு ஆபிஸ்கோ காலேஜ்கோ போயிட்டு வந்திருந்த டைமிங்ல பார்ட் டைம்லா இருக்கு பட் வந்து ஜெனியூனா எதுன்றது நம்ம கொஞ்ச தேடி போன இப்ப வீட்டுலருந்துலா தேட முடியாது இப்ப லேடீஸ் லா பாத்தீங்னா வீட்லருந்து நாங்க தேடுறது அது கொஞ்ச கஷ்டோ ஜெனியூன் சொல்ல முடியாத் இப்ப ஜெ நீங்க இருக்கிறீங்ன்னா நேர ஸ்ரைட்டாகவே போய்ட்டு விசாரிச்சு அது நல்லதா இல்லையா கேட்ரு அப்டின் நீங்க செக் பண்ணிட்டு கூட போலா அந்த மாரி இருக்கு ஆன நெறைய
உம் நெறைய பார்ட் டைம் இருக்குது ஆஹ் அதுதா எதோ கம்பெனில போயி நம்ம ஏதோன்னு கேட்கணுன் இருக்கிறே
ஆமா ஆமா போயிட்டு வாங்க ஏனா உங்களுக்கு நான்லா இல்ல நா வீட்டு்லதா இருக்கே இல்ல எங்களுக்கு வீட்டுல இருந்த ஏதாது நா சொல்றவ ஒர்க்குக்கு வந்து தேடணு அப்டின்னா எங்களால தேட முடியாது ஜெனியூன் சொல்ல முடியாது இப்ப ஃபோன்லல்லா நாங்க தேடுவோ அது வந்து ஃபீஸ் பே பண்ணு கட்டுன் வாங்க நம்ம பண்ணுவோ ஏமாறுவோ அந்த மாரிலா நெறைய நடந்துருக் இல்லையா இப்பல்லா ஸ்கேம் நெறைய இருக்குல்ல அதனால சொல்ல நீங்க பாய்ஸ் வந்து நேரா போயிட்டு விசாரிச்சு இது பண்ணிக்கலா ஏனா உங்களுக்கு ஒரு எது க்கோ ஒருக்க செலவாகுல்ல ஃபீஸுக்கோ இல் ஒரு மொபைல் ரீசார்ஜ் கோ ட்ரெஸ் வாங்குறதுக்கோ எதுக்கோ உங்களுக்கு வரு பார்ட் டைமா
ஆஹ்
ஏர்ன் பண்ணீங்க அப்டின்னா
ஆ கரட்தா
ஓகே ஓகே
ஏதோன்னு கேட்டுக்கிட்டே இருக்கறதுதா எதோ ஜாப் எதோ கெடைக்குதானு வேற என்ன ரயில் வேல எழுதலானுக்றே ஆஹ்
அப்டிங்களா ஆமா ஆமா நல்ல விஷயந்தா ஆமா ஆமா நெறைய இப்போ ஆமா நெறைய இது பேங்க்கு ரயில்வே ஆஹ் பி இந்த எம் பாத்தீங்கன்னா அதுவுல்லா போடுவாங்க அப்புறோ வந்து ரயில்வேல போடுவாங்க நெறைய இருக்கு நீங்க எழுதி போடுங்க ஏஜ் இருக்குல்ல நல்லா எழுதி போட்டீங்க அப்டின்னா நெறைய கொஞ்ச ட்ரை பண்ணு ஹார்ட் ஒர்க் பண்ணணு நல்லா படிக்கணு அதுக்காக நீங் க்ளாஸ்லா கூட போனு தெரியு ங்களா
ஆமா
உம் அதுக்குன்னு க்ளாஸ் இருக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க ஏன்னா இப்ப நீங்க சும்மா நம்ம அப்ளை பண்ணு போயிட்டு எழுதனு ஏதோ இங்கி பிங்கி பாங்கி போட்டுட்டு வந்தோ அப்டின்னா செட் ஆகாது
ஆமா ஆமா நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறோ போய் எக்ஸாம் எழுதனாதா இது ஒண்ணு இதாவு
ஆமா ஒரு சில இதுல சென்டர் எல்லா பாத்தீங்கன்னா அந்த அகாடமில வந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லா வரு அப்டின்னு கரெக்டா சொல்லுவாங்க அதுக்கு ஏத்த மாதி நீங்க ப்ரிப் பர் பண்ணிட்டு போனா கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு பத்து வாட்டி கூட வச்சுக்கோங்களே நெக்ஸ்ட் பதினோருவாட்டி நீங்க பாஸ் ஆயிடுவீங்க கண்டிப்பா வந்து சான்ஸ் இருக் கெடைக்கு நல்லா
ஆமா ஆமா ஆனா என்ன ரயில்வேல எழுதுனனா நம்மோ இது டிஸ்டரிக்ல போட மாட்டிக்கிறாங்க வேற எதோ இதுலதா போட்றாங்க
எக்ஸாம் சென்டரு சொல்றீங்களா ப்ளேஸ் வேக்ஸ் ஆஹ் ஆமா ஆமா இப்ப நார்த் ஆமா இப்ப ரயில்வேன் பாத்தீங்கன்னா எங்க போடுவாங்கன்னே சொ சொல்ல முடியாது உங்களுக்கு நார்த்ல போடுவாங்க இல்லையா இப்ப பாத்தீங்கன் நார்த்ல இருக்கிறவங்களுக்கு நம்ப இங்க போடுவாங்க நம்பளுக்கு வந்து நார்த்ல போடுவாங்க அந்த மாதிரி போடுவாங்க எங்க இருந்தாலு நம்மளுக் வேல கெடைக்குதுல்ல என்ன நமக்கு வந்து அந்த ஃபுட்டு்ல்லா கெடைக்காது அங்க போனா
அது நம்மளுக்கு மொழி அந்த மாரிலா எதுவு நமக்கு அவ்ளோக்க தெரியாது
பிரச்சன கத்துக்க வேண்டியதா போக போக எல்லா நம்ம பொறக்கும்போதே எல்லாமே கத்துக் கிட்டா வந்தோ இல்லையே
ம் சேரி ஒரு இங்கிலீ மட்டு கத்து வெச்சுக்கிட்டானா போது
அப்டி ஆ அது ஆமா சொன்ன மாதிரி அதுகனாலதா வந்து இப்ப ஹிந்தி வந்து படிக்க கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க நம்ம இந்தியால இருக்கிறோ அது ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லாங் வேஜ் இது ரெண்டு தெரியணு தாய்மொழி நமக்கு தெரிந்த மூணு இருந்தாலே நம் ம்ப கண்டிப்பா நம்ம இந்தியாக்குள்ள இருக்குது பொழ்ச்சிடலா இப்ப சொல்றீங்களா சவுத்ல நம்ம தமிழ் பேசினா கூட புரிஞ்சிடும் நார்த்ல கண்டிப்பா ப்ப ங் ஹிந்தி பேசினா ப்ப எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதுல்லையா சோ ஹிந்தி- பேசினா புரியும் அது கத் கத்து வச்சுக்குருதுல ஒன்னு தப் ப்பில்ல ப்ப ஹிந்தில்லா கத்து வச்சிருந்தனா தப்பு இல்ல சில பேர் சொல்றாங்க இல்லைங்களா அதுக்காக சொல்ல வர்ற
ஓகே ஓகே
மூணு மொழி தெரிஞ்சிருந்தா அது நல்லதுதா நம்ம எங்க வேணாலும் பொழச்சுக்கலா
உம் நீங்க
மெயின்னு கண்டிப்பா இங்கிலீஷ் அதா சொல்றனே டிராவல் கொஞ்ச ஒத்துக்கல எனக்கு அதனாலதா வேற ஒன்னு இல்ல
ஓக்கே எங்கி- இது வரைக்கு போனது இல்லியா
போய் போயிருக்கோ பட் செட் ஆகல கஷ்டப்பட்டு போணு இப்ப கோயிலுக்கெல்லா கொஞ்சோ லாங்ல அப்டி போவோ ம் மத்தபடி செட்டாகல இல்லனா வேற நார்த்துக்கெல்லா போயிருக்க அது கொஞ்சோ ட்ராவல் ஒத்துக்கானால ஃப்ளைட்ல போயிருக்க அவ்ளதா உம் சமைக்கல்லா சமைப்பீங்களா சமைக்க தெரியுமா
ஆஹ் சமைக்க தெரியுங்க
ஏன்ன இப்ப நீங்க இன்கேஸ் வேலைக்கெல்லா இப்ப வேற ஊருக்கு போயிட்டீங்கனா வ சமைக்க தெரியு நல்ல தனியா நீங்க வாங்கிலா சாப்பிட முடியாத வெளியில கணுஷ்
அம்மா அப்படியே சமைக்கு போது அப்படியே ஒவ்வ ஒவ்வொரு ஒவ்வொரு நேரோ நின்னு நின்னு பாத்து அப்பிடியே பழகியிருக்க
உம் பிராக்டிஸும் ம் பாக்குறது மட்டு இல்லாம நீங்களே பிராக்டிஸ் கூட பண்ணி பாருங்க வந்துரு
ஆ அதா
உம் சரி சரி வேற ஹாபிஸ் லா எதுவு இல்லைங்ளா உங்களுக்கு புக்ஸ் ல்லா படிப்பீங்களா
ஆ புக்ஸ் எல்லா படிப்பா
ஓகே ஓகே ஓகே என்ன புக்ஸ் வேற ஏத நாவல்ஸ் அந்த மாதிரி ஏத படிச்சு இன்ட்ரெஸ்ட்டா இருக்குங்களா
ஆஹ்ஹ அந்த மாதிரில எதுவும் படிக்கல
மார்க்கெட்டிங் அந்த மாரி ஏதாவது எக்ஸ்ட்ரா எதல்லா ஏதாவது கத்து வச்சிருக்கீங்களா ஏன்னா அதெல்லா கத்து வச்சுதா நல்லது இல்லையா
இல்ல இல்ல நா ஜி எஸ் டி மட்டுந் தா கத்து வச்சிருக்கே
ஓ ஓ
ஜி எஸ் டி பைத்தானு டேலி இதெல்லா தெரியு
ஆமா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கண்டு இது னா நம்ம படிச்ச லைன்ல நமக்கு வேல கெடைக்கு படிக்கல அப்டினா கூட இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ராஸ் படிச்சிருபிங்ள அதர் அதுல உங்களுக்கு வேல கெடைக்க கூட சேஞ்சஸ் இருக்கு கரெக்ட் தா பைத்தான் இப்பெல்லா வந்து கண்டிப்பா பே டேலிலா கண்டிப்பா தேவையான ஒரு விஷியோ அதனால லா நல்லா வேலை வந்துட்டு இருக்கு ஆன்லைன்லயே பாத்து தேடி அப்ளை பண்ணி போடுங்க
ஆ
ம் ஓகே நானு எதா தெரிஞ்சா சொல்றே
ஆ ஓகே
ஓகே ஓகே ஓகே ம் வேற பாத்தா பிசினஸ் ஐடியா இல்லன்னு சொல்லிட்டீங்கல்ல
ஆமாங்
ம் வேற எங்யு நீங்க இந்த சைடடு சென்னை சைடெல்லா வந்தது இல்லிங்ளா சென்னை சைடெல்லா வந்ததில்ல
ஓ சென்னை சைடெல்லா வந்திருக்கிறோ ஓ வந்திருக்கோ வந்திருக்கோ
கே ம் உங்க ஆனா உங்களுக்கு உங்க ஊர்தான் புடிக்கும்போல இருக்குல்ல
ஆ எங்களுக் கேரளாதா புடிக்கு
ஓகே ஓகே நல்ல விஷ் யார் யார் எங்கங்க இருக்காங்ளோ அவுங் அவுங்களுக் அந்தந்த ஊர்தா புடிக்
ஆமா சென்னை சைடுலயு சொந்தக்காரங்க நெறயா பேர் இருக்கிறாங்க ஆனா இருந்தாலு கேரளா நமக்கொரு இது
ஓகே ஓகே
பீஸ்ஃபுல்லா இருக்கு கேரளாக்கு போனா
கண்டிப்பா ஆமாமா செரி நாங்களு ஒரு நாள் ட்ரை பண்றோ வர ம் ஆமா நாங்களு ஒரு நாள் வர ட்ரை பண்றோ சேரி ஓகே நானு ரொம்ப பேச நல்லதோ க்கீங்ளா டைம் ஆயிருச்சு. தோ உங்கணும் ஆ ஃபாய்